ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா ஆமாங்க காலைல போன ஆர்ற மணிக்கி அதுக்கப்றோ இப்பதா வீட்டுக்கே வர நானு வந்து சாப்ட்டு மறுபடினு ஆ ஆமா இன்னைக்கு ரிசல்ட்டு நால போனங்க
சேரி ஓ செரி செரிங்க
ராத்திரி எங்க ஆஹா இல்ல இல்ல இதுக்கப்புறமேட்ட சாப்படு பசியே இல்ல முன்னாடி பசிச்சிச்சு பசிக்கவுந்தா கெளம்பி வந்த வந்ததுக்கு அப்புறமேட்டு பசியே போயிடுச்சு
சேரி சேரி
எங்கங்க நைட் வந்து ரெண்டர மணிக்கு தூங்குன அஞ்சு ஆறு மணிக்கு எந் திருச்சு குளிச்சுட்டு ஆர்ற ஆர்ற ஆரே முக்காலுக்கெல்லா கெளம்பி போயிட்ட
ம் ம்
நைட்டு இன்னொருத்தோர் பொறந்தனாளா அதனால வெளிய போயிட்டு வந்தோ எல்லாரு
சேரி சேரி
சாப்புண்ணு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல இப்பதா சாப்பாடு வச்சிருக்கே வெயிட் கொறையிது ஆமா இப்பதா சாப்பாடு வச்சு வுட்டே காலைல சாப்ட்டே காலைல பாஸ்தா பண்ணி சாப்ட்டே
ம்
பாஸ்தா பண்ணி சாப்ப நானு சாப்டுட்டு த நங்கையயார் பையன் வந்திருந்தா வீட்டுக்காரோட அக்கா பையன் நானு அவன் பையன் மூணு பேரு சாப்ட்டோ சாப்புட்டு எல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு பையனுக்கு டேப்லெட் எல்லா போட்டுட்டு புரு தா புண்ணுக்கு தா மருந்தெல்லா வச்சிவுட்டு அம்மா வந்தாங்க அம்மா கொழம்பு கொண்டு வந்துருந்தாங்க கொழம்பு பாலு கொண்டு வந்து ருந்தாங்க அதனால அத வாங்கிட்டு பையன அவுங்க கூட அனுப்ச்சுட்டு போன் பாத்துட்டு நானு டேப்லெட் போட்ருந்தன்னா சாப்ட்டுட்டு தூங்கிட்ட கொஞ்சநேரம் போன் பாத்துட்டு இருந்த எந்திருச்சு செரி சாப்பாடு மதியான டேப்லெட் சாப்புனுமா அதனால சாப்ட்டாகணும்ன்ட்டு பால் இருந்தது இப்போதா சூடு பண்ணி குடிச்ச அதனால அரிசி ஊற வச் சி இப்பதா சாப்பாடு வச்சுவுட்ட இப்பதா விசில் வந்துது ஆஃப் பண்ட்டு வந்து உட்காந்துருக்க
சேரி சேரி நீங்க நல்லா சமப்பீங்க்கா
ம் ரொம்ப அதலா இல்ல ஓரளவுக்கு எனக்கு வேணுங்கத எனக்கு புடிச்ச மாரி செஞ்சு சாப்ட்டுக்குவ
கறிலா
ம் எல்லாமே செய்வ மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு
அதுதா மெயின் வெஜ்ஜெல்லா யாருக்கு வேணு
நமக்கு நான்வெஜ்ஜுங்கிறது வந்து ஆப்ஷனல் தா
ம்
எப்பயாவது அந்த அளவுக்ககெல்லாம் விரும்ப மாட்டேன் அப்டின்ல்லா இல்ல எங்க வீட்ல வாரம் வாரம் நான்வெஜ் செய்வாங்க அப்பா வீட்ல
ம்
ஒண்ணு சிக்கன் இல்லன்னா ஒரு மட்டன் எடுப்பாங்க இல்லன்னா மீனு எடுப்பாங்க
ஆ
அந்த மாரிலாம் செய்வாங்க செய்யறது நான் தான் போய் செய்யணும் எங்க அம்மா செய்ய மாட்டாங்க அதுனால பிரச்சன கெடையாது செய்வாங்க இருந்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கெடையா அதாவது வந்து எப்டின்னா எல்லாத்துக்கும் செய்றது வேற
ம்
நமக்குன்னு தனியா ஒரு கொஞ்சமா ஒரு கால் கிலோ எடுத்துட்டு வந்து நமக்கு புடிச்ச மாதிரி ஸ்பெஷலா செஞ்சு சாப்புணும்
ம்
அப்டி சாப்ட்டாதான் எனக்கு புடிக்கும்
ம் ஓகே ஓகே எனக்குல்லாம் ஒரு எலைய போட்டு எல்லாமே பறக்கறது நடக்கறது
ஊர்ரது மொதக் ஊர்ரது மொத கொண்டு வச்சிற்ணும் ஆ
ஆமா அனா நல்லா காரசாரமா இருக்கும்
ம் ம் ஆனா அப்டியே உ ஆப்போசிட் நானு காரம்லாம் அந்தளவுக்கெல்லாம் சேத்திக்க மாட்டேன் காரம் கம்மியாதான் சாப்டுவேன் அதே மாதிரி எங்க வீட்ல எல்லாருமே என் ஹஸ்பண்ட் வீட்ல எல்லாருமே வந்து எப்டின்னா என் வீட்டுக்கார் சைடுல எல்லாருமே வந்து உப்பு அதிகமா சேத்திக்குவாங்க நான் வந்து சின்ன வயசு லருந்து எங்க அப்பா உப்பு கம்மியா தான் சாப்டுவாங்க அதனால எங்க வீட்ல உப்பு கம்மிய தான் போட்டு சாப்பி சாப்பாடே செய்வாங்க க காரமும் அதே மாதிரி ஒருரெளவு மீடியமா தான் போட்டு செய்வாங்க அதனால வந்து காரமும் உப்பு கம்மியாவே சாப்ட்டு சாப்ட்டு பழகிடுச்சு எனக்கு ஆ இந்த பச்ச மொளகா இருக்குல்ல
ஆம்மா
பச்ச மொளகாய மட்டும் எண்ணெயில போட்டு வணக்கி உப்பு போட்டு இது பண்ணுவாங்கல்ல அந்த மாரி பண்ணி கொடுத்தா ஆனா எவ்ளோ பச்சை மொளகா வேனா சல்லு சல்லு சல்லு சல்லு சல்லுனு உள்ள போகும்
ம்
ஆனால்
ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது தான் சாப்ட்லாம்
அது அப்டின்னு இல்ல பச்ச மெளகா ஒரு அளவுக்கு தான் சாப்டணும்
ஆனா ஆயில் எண்ணெயில போட்டு இது பண்ணி அப்டி சாப்ட கூடாது
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த தொக்கு மாரி பண்ணுவாங்கல்ல புளி ஊத்தி மொளகா அந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவேன் பண்ணி அப்டியே ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்குவே வச்சுட்டு சாப் பாடு சூடா வைக்கையில ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பெசஞ்சு காரமா சாப்டு வேனா ஒரு அ அதே மாதிரி ஒரு ஒன் இயர் சாப்ட்டுருக்கேன் வாரத்துல வந்து ரெண்டு சாப்ட்றுவேன் அப்டி சாப்ட்டு சாப்ட்டு காரமே சேர்த்திக்காம இருந்து அந்த ஒரு வருஷம் நல்லா காரம் சாப்ட்டு சாப்ட்டு அல்சரே வந்துருச்சு
ம்
அதுல இருந்து எங்க வீட்ல பச்ச மொளகா செடி இருக்கும் போய் பறிச்சிட்டு வந்தனா எங்க அம்மா அடி வெளுத்துருவாங்க
ம்
அப்பையும் எப்பயாது எங்க அம்மா இல்லாத டைம்ல போய் பொரிஸ்ட்டு வந்து செஞ்சி சாப்பிடுவேன் ஒரு ஒரு ஒரு டைம் சாப்பிடுவேன் அவ்ளோதான் செஞ்சன்னா அப்புறம் பக்கத்துல ஒ பக்கத்துல பக்கத்து வீட்லல்லாம் நல்லா காரம் சாப்பிடுவாங்களா செஞ்சா அவுங்களுக்கு கொண்டு போய் குடுத்துட்டு அ எனக்கு ஒரு டைம் போட்டு சாப்பற மாரி எடுத் ரெஸ்ட் குடுத்துருவ அப்பறோ ஸ்வீட்ஸ் வேணாம் செய்வேன் அடிக்கடி தோன்ற ஏதாவது போன்ல பாக்குறோம்ல அதுக்குன்னு ரொம்ப இதல்லாம் செய்ய மாட்டேன் தோன்றது ஏதாவது இனிப்பா சாப்பன்னு போல இருந்துச்சுன்னா தேங்கா பர்பி இல்லன்னா நலக் கல்லைய இடிச்சு ஒரு மாதிரி பண்ணுவோம் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு அந்த மாரி அந்த மாரி நிறைய ஸ் ஸ்வீட் வேணாம் பண்ணி சாப்பிடுவேன்
ம் சேர் சேரி
உங்கள்து நீங்க காரசாரன்னு சொல்லும் போதே இனிப்பு புடிக்காதுன்னு நினைக்கிறேன்
அவ்ளோக்கா சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் ரொம்ப இதா சாப்பிட மாட்டேன் தெகட்டிடு எனக்கு
ஆ ஆ ஆ
நான் சாக்லேட்டே அவ்ளோக்கா சாப்ட மாட்டேன்
நாளா சாக்லேட் எவ்ளோ வாங்கி குடுத்தாலும் திகட்டாம அப்டே தெகட்ட தெகட்ட சாப்ட்டே இருப்ப அதும் மத்த சாக்லேட்ட விட டைரி மில்க் தான் ஏதா புது ஃபிளேவர் வந்துச்சுன்னா போதும் போய் எவ்ளோ நல்லதில்லதான் இருந்தாலும் புதுசா ஃபிளே புதுசா ஒரு ஃபிளேவரு இது பண்ணிருக்காங்க ஆட் வந்திருகாங்கனா எங்க கெடைக்குதோ கண்ல பாத்துட்டா போதும் உடனே போய் எவ்வளோ காசா இருந்தாலும் சரி குடுத்து வாங்கிட்டு வந்து சாப்ட்டு பார்த்துட்டுதான் மறு வேலையே
ம்
அதுக்கன்னா அடிக்கடி சாப்பிட மாட்டேன் எங்கேயாது போவேல புதுசா பிளேவர்ல்லாம் இரு பண்ணுவாங்கல்ல கொண்டு வந்து வைப்பாங்கல்ல அந்த மாரி பாத்தனா புதுசா பா்த்தனா ட்ரை பண்ணுவேன் நா இப்போ சாப்ட்டு சாக்லேட் சாப்ட்டு இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு சாப்புடுறதே இல்ல
ஏ அதுக்கப்புறம் எதும் வாங்குறதே இல்லையா ஆச எதும் இல்லையா
சாக்லேட் சாப்டுறது அதுக்கப்புறம் சாப்பில்ல சாப்பணும்ன்னு தோணல அதனால சாப்பில்ல சாப்பணும் எங்க கடைக்கு போய் நம்ம சா க்குது கண்ணு பார்த்தாதானே நமக்கு தோன்றதுக்கு நம்ம அந்த கேட்டகிரி சைட் அந்த மாரி பெரி பெரி சாக்லேட் இருக்கு கடைக்கல்லா நம்ம போறதில்ல போனாதான் கண்ணு பாக்கணுனு தோணு தேடணுனு தோணு வாங்கணுனு தோணு அதுனால அந்த மாரி கடைக்குலா போறதில்ல
சேரி சேரி கிட்கேட்டு வேனா ட்ரை பண்ணி பாருங்க அதுல நெறைய ஃப ஃபிளேவர் ருக்கு புதுஸ் புதுசா
ஆ கிட்கேட்டு சா கிட்கேட்டு சாப்டுவே ஆ கிட்கேட்டு மில்கி பாரு டைரி மில்க் மூண்ணு தா எனக்கு புடிக்கு ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ்சு மில்கி பாரு இது டைரி மில்க் கு அதுக்கப்பறோ மில்கி பார் அதுக்கப்பறோ கிட்கேட் மூணுமே சாப்டுவே என்ன சொல்றது இப்ப மூணையுமே சாப்றது இல்ல
ம்
அங்க மழ பெய்தா
இ இல்லயே பேஞ்சுச்சு வெள்ளிக்கெழம பேஞ்சுச்சு அதோட அவ்ளோதா இன்னைகெல்லா வெயிலு வெளுத்து வாங்குது முடியல நிக்க முடியல
இங்க மழை பெய்யுது சோன்னு
மழ பெய்யுதா அது ஏங்க வைத்தெறுச்சல கெலப்புரிங் ரிச் பிரியோ
பதினோரு மணில இருந்தே நலம் கரு கும்னு மானமெல்லா மேக கருக்கிட்டு இருந்தது
ம்
இப்போ பாத்தா மா மழ பேய்ச்சுட்டு இருக்கு நல்லா இந்த மண் வாசோ வருன்னு சொல்லுவாங்கல்ல அப்டி இருக்கு கதவ தொறந்தாலே
அப்பற என்ன நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஏதாச்சு படத்த போட்டுவுட்டு காஃபியப் ப குடிச்சிகிட்டு ஆன்
நல்லா இரு
என்னங்க
இல்ல இந்த மழ வர டைம்ல மழ வரதுல்ல அப்போ வந்து ஜில்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிணு
ம் அப்டி சாப்டா அடுத்த நாள் ஜல்ப்பு புடிச்சுக்கு
அப்டியெல்லா கெடையாது யார் சொன்னா நாலா சாப்டுவே இன்னைக்கி காலேல தா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்டேனா வெண்ணிலா அதனால இப்போ சாப்பில
சேரி சேரி
ம்
நாலா ஐஸ்கிரிம் சாப்டு ரொம்பா நாலாச்சு அம்மா
நானு கிட்டத்தட்ட ஒரு மாச ஆயிருச்சு சாப்டவே இல்ல இன்னைக்கி என்னமோ சாப்பிணு போல இருந்துச்சு காலேலயே வெயில் வெளுத்து வாங்குச்சா ஒரு பத்து மணி இருக்கு போய் கடேல வாங்கிட்டு வந்து சாப்டே
ம் செரி இருங்க உங்களுக்கு கூப்றே
ஆ சேரி ஓகே